எப்டி இருக்கீங்க தோழி கேக்குதுங்களா
ஆ தோழி வணக்
வணக்கம் எப்டி இருக்கீங்க தோழி கே க்துங்களா
சொல்லுங்க
அ கேக்குதுங்களா தோழி என்ன டின்னர் முடுச்சாச்சுங்களா அ டின்னர் இரவு உணவு முடுச்சுட்டீங்களா
ஆம் இப்ப கொஞ்ச நேரங் கழுச்சு நாங்க சாப்டுக்குவோ
ஓ ரொம்ப ரொம்ப நேரம் ரொம்ப ஆயிடுச்சு போல ஓ சேரிங்க நம்ம கடசியா பழங்கள பத்தி பேசி ந்து ஆ இப்ப ரொம்பவே லேட் ஆயிருச்சு ம் வெளிய போயிருந்தீங்ளா எதாவது ரொம்ப லேட் ஆயிருச்சு போல
இல்ல தோழி கணவர் வரத்துக் கு லேட் ஆயிடுச்சு அவங்க கடைய சாத்திட்டு வர்றதுக்கு கொஞ்சோ நேரோ ஆயிடுச்சு ஏனா நாளைக்கு ஞாயிற்றுக்கெழம இல்லயா நாளைக்கு விடுமுறைய அப்டின்றதுனால எப்போதுமே சனிக்கெழம அ நேரங் கழுச் ச்சுதா வருவாங்க வீட்டுக்கு
என்ன கடை வைத்திருக்கிறீர்கள்
அருஸ் அரிசி கடை தோழி
இருக்கீங்களா
ஆஹ் ஆமா தோழி
ஹ ரொம்ப நல்லது
ஆமா அத அரிசி சீக்கிரம்
ஆஹ் கடைசியா நம்ம பழங்களை பத்தி பேசணும் இல்லங்க
ஆமா தோழி
ஆஹ் இப்ப நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா வீட்லயே நிறைய செடி வச்சிருக்கோம்
ஓ சரிங்க தோழி
பலா மரம் எல்லா மரமே வச்சிருக்காங்க அஹ் மா பலா வாழ வாழை மரம் அப்பறம் சீத்தாப்பழம் மரம் ஆரஞ்சு சாத்துக்குடி அப்புறம் கொழுங்க பச்ச மரம் வா வாட்டர் ஆப்பிள் இது எல்லாமே வச்சிருக்கோம்
ஓ பரவால்ல
பட் பட்டர் ஃப்ரூட்ன்னு சொல்லி ஒரு செடி வச்சிருக்கோம் அப்ப இது எல்லாமே காய்கற ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா உடனே பலா மட்டும் வரல அத மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கறேனா பெருசாயிதான் வரும் போல இனி அது அதெல்லாம் எதுவும் வ இல்ல
பலாமரம் வந்து குட்டி மரமா இருக்கு அப்படிங்கட்டு அப்டிங்களா
குட்டியா இருக்கு மத்தது மாமரத்தல எல்லாம் மாப்பழம் இதெல்லாம் பொரிஞ்சு சாப்பிட்டா நல்லா ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு அப்படியே கட்கண்டு மாதிரி இனி அப்பா இருந்துச்சு
தோழி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அஹ் இப்பதான் ஒரு தோழி பேசினாங்க அவங்க சொல்றாங்க அந்த அதாவது நானுமே இந்த விஷயத்த வந்து இந்த இந்த வருடத்தில் நான் அனுபவிச்சிட்டேன் மாம்பழம் அப்படின்னு மாம்பழம் பழம் பலாபழம் அப்படின்னாலுமே ஒரு அது நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா வீடு ஃபுல்லா ஒரு வாசன இருந்து வீட்டுக்குள்ள வரவ உள்ள வர்றவங்களுக் கரெக்டா கண்டுபிடிச்சிர்வாங்க இவங்க வீட்ல மாம்பழோ இருக்கு பழாப்பழோ இருக்குது அப்டின்றத வீட்டுக்குள்ள வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைங்களா ஆனா இவ் உ உருளக்கால கட்டத்துல பாருங்களே வந்து பாப் சம்பளம்கிறது வந்துட்டு
தெரியா ஆ வாசமே இல்லாம போயிடுச்சு இப்ப தாங்க எங்க செடிக்கு ஃபஸ்டு த்துல போனாலே ஸ்மெல் அப்படியே தெருவுல போறவங்க எல்லாமே அந்த மாமரத்து மேலயேதா கண்ணா வச்சிருப்பாங்க அ என்ன மாம்பழோ நறைய இருக்கு எங்களுக்கு குடுங்க குடுங்கன்னு சொல்லி கேப்பாங்க ஆ விலிக்கி தர்றீங்களா அப்டின்னு கேப்பாங்க நாங்க அந்த மாரியல்லா எதோ தரதில்ல
ஆமா தோலி இப்ப வந்து வீட்டுல வந்து இப்ப பழக்கக்கூடிய பழங்கள் வந்து சுத்தமா கெடைக்க மாட்டேங்குது உண்மையாவே சொல்லணும்னா அப்ப என்னுடைய கனவர் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப எடையில வரும்பொழுது ஒரு கிலோ மாம்பழோ வாங் வந்தாங்க ஆனா இந்த மாமழம் வந்து சுத்தமா ஒரு வாசனையு இல்ல ஒரு மாம்பழோ இனிப்பு இல்ல வாசனையு இல்ல
ஏங்கய் அதா நீங்க வந்து கொஞ்சோ ஒரு சின்ன எடை இருந்தாலு ஒரு மரமாவது வச்சு விடுங்க நம்மளுக்கு காத்து கெடைக் கு நம்மய் நம்ம அதுல பறிச்சு சாப்ட்டுக்கலா நல்ல பழங்களா நம்ம சாப்ட்டுக்கலா
எப்டி தெரிய சொல்றீங்க புரியல
ஒரு சின்ன எடமா இருந் ந்தாலு இல்லன்னா பால்கனியா இருந்தாலு ஸப் போஸ் இல்ல மொட்ட மாடி அந்த மாரி எடத் இதுல ஒரு என்ன நம்மளால என்ன வைக்க முடியுமோ அந்த மாரி செடிகள வைங்கனு சொல்றே
இல்ல இல்ல அதது கண்டிப்பா சொல்லிப்ப நீீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க இருக்கறது வந்து இப்போஹ வாடகை வீட்டுலதான் இப்போ
ஓகே ஓகே
வாடகை வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம்
ஆஹ்
இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த அந்த வீட்டோடய உரிமையாளருக்கு வந்து செடிகள் வளர்குறதுல அப்படிங்றது வந்து எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத
இல்ல ஆஹ் அதனால எதுவும் பண்ண முடியாதுன்னா
நான் ஒன்னு இல பால்கனியில பொறுத்தல பால்கனில கூட போது ரோஜா பூச்செடி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே கொண்டு வந்து வைத்து அதெல்லாமே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாமே வைக்க கூடாது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க
சரி
ஆஹ் அதனால அந்த ஆமா அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல வந்து நான் எங்க இருந்து செடிகள் வாங்கி நான் வளர்க்குறது
ஆஹ் கண்டிப்பா இதுனான் முடியாது கண்டிப்பா நீங்க வந்து சொந்த வீடு கட்டி போகும்போது கண்டிப்பா ஒரு நம்ம வந்து ஒரு மரம் வைக்கணும் ஒரு நாலு மரம் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்காவது நீங்க இடம் விட்டு நீங்க வந்து வீடு கட்டணும் உங்களுக்கு ஆஹ் உம் ஏன்னா நம்மதான் நம்மளுக்குதான் நல்ல பழம் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம குழந்தைகளாவது வந்து நல்ல பழம் சாப்பிட்டு அஹ் அவங்க இரு இருக்கணும் அதுக்காகவது ஏதாவது ஒரு நாலு பூ செடி வைக்கணும்
இல்ல தோழி கண்டிப்பா நீங்க சொல்றதா உண்மையான விஷயம் தான் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு சொந்த வீடு இடம் எல்லாமே
இருக்கு
நாங்க இருக்குறதுக்கும் அதுக்கும் என்னுடைய மாமனார் வந்து ஒரு கவர்வர்மெண்ட் வேலையில இரு இருந்தாக தோழி
செரிங்க
வந்துட்டுங்க என்ன பண்ணா அ ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை அதனால வந்து அவங்க அவங்களால வந்து அ
அ அங்கப் ஆ புரியுதுங்க நீங்க வந்து உங்க சொந்த வீட்டுக்கு போக முடியாத சூழ்
சூழ்நெல ஆமா அ என் என்னுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாப்பது வயிஸ் சாகுது அவங்க இங்க அவங்க பொறந்து வளந்தது எல்லாமே இப்ப இருக்கற கூடிய இந்த ஊர்லதாம் பொறந்து வளந்தது எங்க எங் மாமனாரு வந்து அவங்களுக்கு மொதல் பொண் அதாவது பொறந்தது மொதல் பொண்ணு அடுத்தது எ கணவர் அடுத்தது ஒரு பைய அடுத்து ஒரு பொண்ணு சோ கிட்டத்தட்ட அவங்க பொ அவங்க மகள் வந்து வயிற்றுல இருக்கும் போது ஆமா நாங்க நல்லா பெரியக்குடும்பந்தா எங்க அவங் எங்களுடைய பெரிய பொண்ணு வைஸ் சா இருக்கும் பொழுத அந்த ஊர உட்டுட்டு அவங்க வந்துருக்காங்க ஏன்னா அங்கிருந்து வந்துட்டு போக மு முடியாத ஒரு சூழ்நெலையில ஆ போஸ்ட் ஆஃபிஸ்ன்றதுனால வந்தொன வந் சரியான நேரத்துக்கு போக வேண்டிது இருக்கு அவ அப்டின்றதுனால அங்கேருந்து இங் இங்க வந்துட்டாங்க அதோட அவங்க இங்கயே இருந்துட்டாங்க இங்கேயே இருந்துட்டாங்க ஆனா இங்கியும் வந்து அவங்க எடமெல்லா வாங்கி ங்கி போட்டு நல்ல விதமா தா இருந்தாங்க ஆனாப் ஸ் பொண்ணும் ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணு இல்லையா ம் ஆமா அதனால வாங்கி போட்ட எடத் த்த வித்துபுட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க
சரிங்க
இங்க வாங்கி போட்ட ரெண்டு எடத்தையுமே பெரிய பொண்ணுக் ஒரு எடத்த வித் துட்டு கல்யாணம் பண்ணாங்க சின்ன பொண்ணுக்கு ஒரு எடத்த வித் துட்டு கல்யாணம் பண்ணாங்க இப்ப வந்துட்டு நம்ம இருக்குற அந்த பா பழைய எடத்துக்கே போவோ அப்டின் சொன்னாக்கா அவுங்களுக்கு இங்கேயே இருந்துட்டாங்க இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவுங்க இங்கேயேருந்த அதனால அந்த ஊருக்கு போறதுக்கு அவுங்களுக்கு விருப்பம் இல்ல
ஆ ரொம்ப நாள் ரொம்ப நாள் இங்க நீங்க தங்கி இருந்திறதுனால உங்களுக்கு
ஆமா அவுங்களுக்கு இந்த எடமே புடிச்சிருச்சு அது என்னன்னா அது வந்து கிராமம் அப்டின்றத வி னால இது வந்து ஒங்களுக்கு
ஆ இங்க நல்லா நீங்க நல்லா வசதியான எடத்துல இருந்துட்டீங்க இனி கிராமத்துல போய் ஒரு ஒரு ஒரு ஒரு பொருள் வாங்குறக்குமே நம்மளுக்கு சிரமமா இருக்கு
இல்ல அங்க வந்து கிராமத்த பொறுத்த அளவு பத்தி பாத்திங்கனா அதுதா ரொம்ப கிராமம் அப்டின்னு சொல்ல முடியாது தோழி ஆ அது அதுவும் வந்து கொஞ்சோ நல்ல ஒரு உம் நல்ல எடந்தா அது அ கிராமம் அப்டின்னு சொல்ல முடியத அவுங்களுக்கு
நீங்க நகர்புறத்துல இருந்துட்டு நீங்க கிராமப்புறம் போகுறதுக்கு கொஞ்சோ
ஆமா அவ தயக்கமா அவுங்க அவுங்க நெனக்க வக்குறாங்க எங்க மாமனாரா இருக்கட்டு மாமியாரா இருக்கட்டு அவுங்க தயக்கமா அங்க போக வேணா இங்கயே இருந்த போவேன்ற மாரி இங்க இருக்குறாங்க
ஆ ஓகே தோழி
வாடக வீட்லேயே இருந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இல்ல அவுங்க நாங்க நாங்க நா கூப்புற்றே இப்ப கார விட்ல எனக்கு பிடிக்கல நா இருந்தது
சரி தோழி ஆ தோழி லைன்ல இருக்கீங்ளா
நா பேசுறது ஒங்களுக்கு வருதுங்ளா தோழி அது நல்லா கேக்குது ஆ அப்போ எங்க மாமனார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க போயிட் ட்டு அங்க வீ வீடு கட்டிக்கிட்டு நாங்க வரல அப்டின் சொல்றாங்க
ம் ம் அவங்கள விட்டுட்டு எப்புடி போ முடியு நம்மனால
அ என்னயு எங் என்னுடைய கணவரையும் மா என் ஏ கணவர் இங்க இல்லங்க அந்த எடத்துல ஆனா எங்களுக்கு அந்த வே அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உன்னு அந்த இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க ஏனா ஆமா அவங்களுடைய அப்பா அம்மா எல்லா அதே ஊர்ல இருந்து ம் இருந்து வ அவங்க அப்பா அம்மா எல்லாரு இருந்த அந்த எடத்துல எல்லாம் முடுஞ்சுது அப்டின்றதுனால திருவ நம்ம இந்த ஊருக்கு பாக்கலா நீங்கஸ் சூழ்நெலை எப்டி இருக்கு அப்டின் நமக்கு என்ன ஒரு ன்றது அப்ப தெரியு சொல்லி பாக்கலா
கண்டிப்பா மாறும்
து அது
மாற்றம் ஒன்றே மாறாதது எப்பவுமா ஆ கண்டிப்பா தோழி ஆ ஆமா ஆ ஓகேங்க தோழி